ஹலோ சிஸ்டர் கேக்குதா ஆ இந்தா சாப்டாச்சு சிஸ் டர் நீங்க சாப்ட்டீங்ளா நீங்க சாப்ட்டீங்ளா
ஆமா சாப்ட்டாச்சி
என்ன சாப்பாடு ஒங்க வீட்ல
சாம்பார் வச்சு உருளக்கெழங்கு நீங்க சாப்ட்டீங்ளா என்ன சாப்
சேர் சேரி சேரி இங்கேயு அதா சிஸ்டர் இங்கேயு அதேதா
நான்வெஜ்ஜுன்னு சொன்ன மாரி இருந்தது வெஜ்ஜுன்டீங்க
இல்ல இல்ல நா சொல்லல சு இல்ல இல்ல இன்னைக்கில்ல
இன்னைக்கில்லயா
திடீர்னு சாம்பாரு உருளகெழங்கு வச்சுட்டாங்ளா
ம் ஆமா அவுங்க என்னத்தயாது பண்ணுவாங்க நம்ம இதா வேணு அதா வேணு விருப்பப்பட்டுலா கெடையாது பசிக்கு சாப்பிட்ற வேண்டியதா அவ்ளதா ருசிக்கு
கரெக்ட்டுதா இல்ல பரவால்ல இருந்தாலு அவுங்க பண்ணி தராங்கல
அவுங்க அந்த டிபாட்மெண்ட்டு மத்த க்ளீனி்ங் ஒர்க்ல்லா ஏ டிபாட்மென்ட் பாத்திரத்த வெலக்க போட்டுருவாங்க ஆமா அவுக
மத்த டிபாட்மெண்ட்லா நீங்களா சேரி சேரி
அதனால அவங்களுக்கு சமையலு தட்ட இதுல்லா போட்டு யாருக்காது செஞ்சு குடுப்பாங்க இது மட்டுந்தா அவுகளோட ஒர்க் மாவரைக்க எல்லா வேலையு நம்பதா இந்த தட்ட அதிரசலா
ஓ செரி செரி
பண்ணுவாங்க அவுங்க அதெல்லாம் போட்டு அதனால அவுங்க இந்த டிபாட்மெண்ட் கிளினிங் தெரிஞ்சவங்க யாராவது கேட்டா குடுப்பாங்க ஆ அதா தெரிஞ்சவங்க யாராவது கேட்டா குடுப்பாங்க இங்க பக்கத் த்துல நியர்ல அந்த மாரி
போ ஆ ஆ அவங்களே செஞ்சு
நீ என்னது ம் செய்வாங்க அதெலாஞ்செய்வாங்க அவுங்களுக்கு வயசாயிட்டுல எழுவது வயசு அறுபத்த எட்டு எழுவது வயசு இருக்குல
அதா கேக்குற நானு இந்த வயசுல இவ்ளோ இதா இருக்காங்களே இது ரொம்போ எப்டி அவங்களுக்கு இதெல்லா முடியுது
அதா அவங்க சத்தானது சாப்றாங்க நம்ம இப்பவே ஒரு புள்ளைய பெத்துட்டு அது முடியல இது முடியலங்கோ அவக அந்த காலத்து
அதுதா கேக்குற இப்பவே நம்மளுக்கு முடியல காலு வலிக்குது கை வலிக்குதுங்கிறோ
ஓ அந்த காலத்திலயே சத்தா சாப்ட்டு நல்லா உடம்ப கன் மாரி வச்சிருக்காய்ங்க
ஆமா அது சரி கரெக்ட் தா
பாத்திர கழுவிட்டு இருக்கீங்ளோ
ஆ இல்ல இல்ல இல்ல இல்ல சிஸ்டர் தண்ணி குடிக்கலான் வந்த
ஓகே ஓகே செரி நீங்க இருக்குறது உள்ள அவுட்ரா இல்ல பக்கமா தூரமா ரொம்ப
கொஞ்சோ அவுட்ரு தா அவுட்ரு அவுட்ரு கொஞ்சோ அவுட்ரு
தஞ்சாவூர்ல கிராமமா ஓ செரி செரி செரி ரொம்ப அமைதியா இருக்குல வண்டி சத்த எதுவு கேக்காம செய்யாம அதா கேட்ட தண்ணி சின்னப்பட்ல ம்
எந்த சவுண்டு கேக்காது அமைதியா இருக்கு
ம் சரி இதுவு ஒரு வகைல நல்லதுதானே கொஞ்ச ஆமா பஸ் ஸ்டாண்டு தள்ளி தா கிட்ட
ஆ செரி செரி செரி ட்ரைவா அப்போ ட்ரெயின் வரதெல்லா பாக்லா
ஆமா ட்ரெயின் போற சவுண்ட் கேக்கு நைட்ல பாத்தா ஆமா மெயின்ல போகு நாலு மணிக்கு பத்து ட்ரெயின் இருக்கா சவுண்ட் கேக்கு
ஓ சரி சரி
நீங்க ச தம்பி தூங்குறனா தூங்க வச்சிட்டீங்ளா சா சாப்ட்டு
வெளாண்டுட்ருக்கா சிஸ்டர் நா தா எட்டி வந்து பேசிட்ருக்க பேச விட மாட்டா
பகல்ல தூங்குறா ம் அப்டியே போகுதுன இது ஒரு பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் மாரி உங்களுக்கு இது யாரு சஜெஸ் பண்ணா ஹலோ
எனக்கு எ ஃப்ரெண்டு
ஓ உங்க பிரெண்ட் பண்ணங்களோ செர் செர் செர்
உங்களுக்கு
எனக்கு எனக்கே என ஃப்ரெண்டு தா சொன்னா இத இதுக்கு முன்னாடி ஜோஸ்டாக் ஒன்னு சொன்னாப்ல பட் அது வந்து எனக்கு கொஞ்சோ செட்டா ஆ சாரி சாரி பட் அது எனக்கு செட் செட் ஆகல நா வந்ட்டு இதனால நம்மளுக்கு செட் ஆகல
இது ஓகேவா
இது ஓகேன் கெடைக்கிற டைம்ல அப்டியே டைம் பாஸ் ஆகுது அவ்ளோதா
பாப்போ அப்டிங்ற மாரி போயிட்ருக்கு
ஆமா அதுக்கு
ம்
அப்றம் வேறன்ன புரில காலேஜு ஆமா ம் ஆமா நம்ம காலேஜு ஃபிரெண்ட்டு யூஜி மேட்டு பிஜி மேட்டு வேல மேட்டு அதா சொல்றே படிச்சிட்டுதா அமைதியா உக்காந்துட்டு இருக்கோ படிக்காதவங் கூட நல்ல பொசிஷன் ல இருக்காங்க இவ்ளோ தூரோ படிச்சு ம்
என்ன ஹ கண்டிப்பா ஒரு நாள் நீங்க ஜாபுக்கு போவீங்க
பாப்போ உங்க ப்ளஸ்ஸிங் நடக்குதானு இல்ல இப்ப உள்ள காலத்துல இப்ப உள்ள காலத்துல கிடைக்காம போறேன்னு சொல்ல விட அ டீச்சர்ஸ்ன் டீச்சர்ஸ்குள்ள நம்ம போனன்னா நம்மளுக்கு கம்மியா தா கிடைக்குது எட்டு ரூபா பத்து ரூபா அந்த மாரி தா நாங்க லட்சங்க ஓத்துலச்சி இவ்ளோ தூரோ எங்கம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க அதுல ஒரு யூஸ் கெடையாது எக்ஸாம் எது இதுவரை பண்ற ஐடியாவே நம்மளுக்கு இல்ல பண்ணாலுமே எல்லா பணோ குடுத்து அந்த மாரினா நம்மளுக் அந்த இதே ஆ எழுதுலனாலே வர வர இதா இருக்கு
இந்த எக்ஸாம்லா எழுதுனீங்களா குரூப் போர் இதல்லா
டி என் பி சி ஒரு ரெண்டு டைம் எழுதிருப்ப பட் எடைல அதுன்னு சொ இன்னல அத அப்டியே விட்டாச்சு வேற ஒண்ணு பண்ல டியூசன்னே இப்பதா எடுக்ற நானு இதுக்கு முன்னாடி சிஸ்டம் ஒர்க் ஆடி டிங்கு பட்டி பீஸ் கம்மி தா இங்க பக்கத்துல்வங்க தா அன்னால அதுக் கம்மியோ ஒரு நாலஞ்சு பேர் தான வராங்க பக்கத்ல நறைய போறாங்க நா புதுசா இப் இப்பத ஸ்டார்ட் பண்றங்னால கொஞ்சோ கம்மியா தா வாராங்க
ஆ கம்மியாக தா நம்ம வாங்கவு முடியில
ம் அப்டியே போகுது
அப்ப ஆடிட்டிங் ஒர்க் போனீங்களா
சீரியஸாவே படிச்சவங்கள விட ப படிக்காதவுங் தா நல்ல நம்ம கொஞ்ஜோ அதிகமா படிச்சிட்டு இப்டி இருக்கும்ங்கிற மாரி நல்லா நிக்
நறைய படிச்சதுனாலயு போனாலு சேலரி குடுக்மாட்றாங்க
ஆமா இன்னு ஒல்
அவங்கனால்ல வேரே வேலைக்கு போகவு முடில ஏன்னா இவங்க இததான படிச்சிருக்காங்க
வேற எல்லா வேலைக்கு போனாலுமே வந்தவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க அவ்ளோ தூரோ முடிச்சிட்டு இதுக்கு வந்திருக்கீங்களே ஏங்ற மாரி சொல்லுவாங்க நம்மளே சரிடா சரி இருக்
சொல்றாங்க கரட்டுதா
நா அட்ஜஸ் பண் உண்ம அதா அப்டிதா இருக்கு
ஆமாம்மா எங்க வீட்லயு ஒருத்தவங்க நறைய படிச்சிருக் நீங்க சொல்ற மாரி நமக் கவுர்மண்ட் ஜாப் கிடைக்கு கிடைக்கு நம்மளு ட்ரை பண்ணிடு படிச்சவங்க எல்லாத்துக்குமே நறைய பேர் படிச்சிருக்காங்களே
ம் என் செட்டு பிள்ளைங்க எல்லாமே ட்ரிபிள் டிகிரி நா எம் எஸ் சி எம் பில் லு ஏ பிரண்டு எம் எஸ் சி பி எட்டு சோ ஒவ்வொருத்தரு ஒருமாதிரி படிச்சோ அதா சொல்ல முல்ல அப்டியே இருக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பத்துரூபா பதினஞ்சுரூபா அதுவு வந்து ரொம்ப ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அப்றதா ஸ்கூல்ல போனா பி எட் முடிச்சிருக்குனு பட் நா எம் பில் முடிச்சிருக்கே
ஆ
நால்லா அப்டியே
இல்லன்னா ஃபை சிக்ஸ் தா குடுப்பாங்க
ஆமா இன்னொன்னு வர்ஷம் ஃபுல்லா அந்த சிக்சே வாங்கிட்டு இருக்க முடிமா நம்ம இவ்ளோ துரோ அம்மா கடன் வாங்கி அவ்ளோ துரோ படிக்கவச்சிருக் காங்க இதுல என்ன பெனிபிட் இருக்கு ஒரு பெனிபிட்டு இல்ல
அப்ப அது யோசிக்லல்ல அவுங்
அப்ப வந்து ம் சொல்லுங்க
அவுங்க நம்ம படிக்க வைக்கணு அவுங்க படிக்க வெச்சாங்க இது இப்டி மாருனு யாருகண்டா
ஆ
எல்லா மாற்ற வரு மாற்றத்த நோக்கி பொயிட்ருக்கோம்ல நம்மலா
நம்புறோ நம்பிக்கிட்டே இருக்கோ பாக்லா எப்டி போதுனு
ஒங்க ஹஸ்பண்டு என்ன படிச்சிருக்காங்க
அவுங்க டென்த்து தா ரொம்பளா படிக்ல அவுங்க கவர்மெண்ட் ஜாப் தா பட் கிளர்க்கு அவுர்க்கு சேல்ரி ரொம்ப கம்மி தா அவர் சென்னைல இருக்கனால அந்த சென்னைல
ஓ ஓ செரி செரி
அதனால அவரு வந்து டென்த்துங்கிறனால ஸ்கேல் அவருக்கு கம்மி தா இன்னொன்னு அவுரு அது இதுன்னு வாங் றனால அங்க தங்ற எடோ சாப்பாடு இதுக்கே சரியா பொயிரு சோ நம்ம எனக்கு வேணுங்கறத நா நம்ம வேல பாத்து த்தா தா நம்ம பாத்துக்க முடியு
கரெக்ட்டு தா
இன்னொன்னு இப்ப சின்னப் பைய இருக்குறனால எங்கேயு நம்மளால போக முடியில
போதும்
நீங்க சொல்ற மாரி அத்தெல்லா இருக்காங்க பட் எல்லா டைமு அவுங்க ஒத்துழைக்க மாட்டாங்க
ஆமா ஆமா கரெக்ட்டு தா அவனுமே சின்னப் பைய தானே நம்ம கூட இருக்குனுன் எதிர்பாக்றால
ம் ரெண்ர ரெண்டே முக்கா வயசு தா ஆகுது அவுங்ளுக்கு என்னென் சொல்லத் தெரினும் முன்னாடி
சொல்லத் தெரியு ஆமா ஆமா
இப்டியே போகுது ம் அதா சொல்ட்டே நெனைக்க தோணுது இப்டி படிக்காதவங்களுக்கெல்லா கூட வேல கெடைக்கிது நம்ம படிச்ச எல்லா இருந்தும் நமக்கு ஒருத்தரு அப்பிடிங்கற மாரி தா திட்டுவாங்க என்னத்தியோ
ஒங்களோட ஆதங்கோ ஒரு நாள் சரியாகு
பாக்லாம் ஆக்சுலா இது என்னோட ஆதங்கோ மட்டு இல்ல படிச்ச எல்லாரு கூட ஏ ஃப்ரண்ட்ஸ்க்கு சேத்து தா நா அது சொல்றே எ எல்லாருமே எம்பிளாய்மெண்ட் பகிறதே நாங்கெல்லா விட்டுட்டோ எல்லாத்தோட ஒரு டிகிரி முடிச்சற்ராங்க விட்டுட்டா
என்னான்னே தெர்லயே ஏ இப்டி பண்றாங்க
ம் இன்ன ஒன்னு வீட்
ஜாபு குடுக்க முடிலையா அவுங்ளால
அது என்ன
நெறைய பேர் நெறைய படிச்சிட்டதுனாலயா
அது என்ன காரணம்னே இது எனக்கு சொல்லத் தெரியல
எங்க வீட்லயு இதே நெலம தா ஆனா எங்க அண்ணனு நெறைய படிச்சிருக்காங்க
ம் ம் ம்
இப்ப படிச்சிருந்து இப்ப பொண்ணு கேட்டா கூட கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்களா பிரைவேட்ல போறாங்களா அப்பனா ரிஜெக்ட் பண்றாங்க கவுர்மெண்ட் ஜாப்லந்தா ஆ
இல்ல அதா சொல்றே சொந்த வீடு இருக்கா கவர்மெண்ட் ஜாப் இருக்
பி எல் பி எட்டு படிச்சிருக்காங்க எங்கண்ணா ப்ரொஃபசர்க்கு படிச்சு இப்ப ப்ரொஃபஸர்க்கு போயிட்ருக்காங்க
ம்
இருந்தாலு ஆனா அது பர்மனண்ட் ஆனா தானே இப்ப அந்த மாரி பாக்கறாங்க அந்த அளவுக் க்கு இதாகி போயிருச்சு
ம் ம் ம்
நம்மலா செலவு பண்ணி செலவு பண்ணி படிக்கிறோல்ல அதுக்கு எதிர்பார்க்
ம் சொல்லுங்க சிஸ்டர் ஹலோ
அவுங்க உங்க ஹஸ்பண்டா
ம் ம் போயிட்டாங்க
அவுங்க ஹஸ்பண்டா
ஆமா ஆமா ஆமா எப்பிடி தெரிஞ்சது அஸ்டண்ட்டு எப்டி பத்துடேங்குன்னா எப்பிடி ஒரேயாட்ட நம்ம க கத்துறேனா அவுங்க எப்டி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க அதா எல்லாருக் என்னது இந்த சைடு பேசுறவங்க சவுண்ட் மட்டு தா தெரியுது அந்த சைடு அவுங்க எப்பிடிங்கறது யாருக்குமே தெரியாது சவுண்ட் மட்டுதான்ல ஏ கத்த முல்லைங்கிறது நீங்க தா சொல்னு ஏன்னா டெய்லி வேணா கத்தி கத்தி வேணா பாக்க
இல்ல அது சொல்லல்ல பேசவே முடியலையே நம்மளோட தப்புருந்தும் கூட அத கேட்க முல்ல பேச முடியல
அவுங்க மேல தப்பு இருத்துன் சொல்லுங்க மாத்தி சொல்றீங்கன்னு நெனைக்கிறே கரெக்டா
ஏ மேல தப்புலங்க அவங்க சைடு தப்புங்க
அதத்தா சொல்றே அவுங்க மேல
ஆமா ஆமா ஆமா
ஹலோ சிஸ்டர்
தப்புன்னு தெரிஞ்சு அவுங்க பேச முடியாது ஓகே சிஸ்டர்
ஹலோ சிஸ் ஆஹ் திரும்பியு நானே கூப்பிறே